ஆ ஒன் மினிட் ஹலோ
ஆ
இதுல வராது விஆர் வேல விஆர் போலா வேர கூப் இருந்தது அப்டியே இப்ப வந்துல என்னால முடியல எதா சுத்தம முடியலன்னு சொல்லிட்டு அழுதுனுங்கிது என்கிட்ட
அவ எனக்கு அ மெசேஜ் பண்ணியிருந்தா எனாச்சு அதுக்குள்ள கால்ஸ் பேச வண்ட உன்ட போன் பேச வன்ட
அப்பவே இதுக்கு முன்னாடியே அவருக்கு வ அதாவது அந்த அம்மா தின்னாங்க தெரியுமா நம்ம இன்ஸ்டியூஷ பிரியாணி
ஆமா
வாழ்க்கையில அவ்ளோ சோறு அ அது சாப்பிட்டதே கிடையாது அவ்ளோ ஆனா சாப்ட்டுச்சு எப்டியோ அது அவ வீட்டுக்கு வந்துட்டு வாமிட் எடுத்தால அதுல ஒரு நாள் ஃபுல்லாவே அப்டியேதா இருந்தா அவ ஞாத்துக்கிழமலா சாப்பிடவே இல்ல சுத்தமா அவ வீட்ல
ஆமோ
அவ சாப்பிடவே இல்ல சுத்தமா ஜூஸ் மட்டுந்தா குடிச்சிருந்தா அவ அப்பவே சொன்னே நா சொன்னே இத்தனைக்கு போயிட்டு அட்டன் பண்ட்டுவானு இதுலவேற வாம்மா போலா அப்டினு வேற கூப்புறாங்க செல்லொ இப்ப வந்து உக்காந்து அழுதுனுகிகுது எனக்கு முடியல முடியலனு உஹம் தீ தீ ஏ என்னடி இவ உஹம்
என்னாச்சு அல்லோ ஆ
அ
ஓ செல்லோ சொல்லு என்ன அமைதியா இருக்க
நானா என்னனு நா சொல்றது வெறுப் என்னது அது என்ன சொன்ன
மொபைல்
என்னது மொபையா
மொபைல் மொபைல்
எம்ல சொல்றியா மொபைலு
ஸ்டார்ட் பண்றே ஃபர்ஸ்ட்ல இருந்து கேம்
ஓ சேரி ஓகே ஸ்டார்ட் பண்லா ஃபர்ஸ்ட்ல இருந்துதானா ஸ்டாட்டிங்
ம்
ஓகே மொபைல் ஓகே இ ஆ இரு இயர்
ஆ
காது இயர்
இயர் ஆர் ரெஸ்ட்
ஆ
ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு
ரெஸ்ட்டு டீ தான ட்ரீ
இ ஆ ம்
என்னம்மா சொல்லுமா செல்லோ
இ
என்னது
ஈயா
ஆமா ஆமா ட்ரீனா ஈதானே வரு சொல்லுடி கண்ணே
நா அதுதா யோசிக்குறே
ஓ செரி எதனா வர்டு வ
ம் ஈ வந்து செர்வுடு ஏஸ்தட்டிக் புத்து ஃப்ரெஷ் தானே
டிக்கு ஆமா கொஞ்சோ வர்ட்ஸ் கொஞ்ச டிஃபரெண்டாவே போலா இ சீதான கிளாரிட்டி
கிளார்ட்டி
ம்
இயர்ஸ்
இயர் ஓகே இயர்ஸ் எஸ்ஸா
வருஷங்கள்
ஆ
ம்
ஆ சன்
எம் ம் மஸ்ட்
ம் இரு இரு சன்னுக்கு எம் வருமா
சம்மா ஆ
சன்னு எஸ் யூ என் சன்
சன்ன ஓ என் ம் ம் ம் என்னுக் வந்து
ம்
நகட்டிவ்
நெகட்டிவ் இ
ம்
ஈ ஆ அ எக்ஸ்கியூஸ் மீ
சொல்லுங்க மை கமின்
அது இருங்க ஈ தானே ஈ க்கு வந்து எர்த்து
ஹெச்சு
ம்
ம் நெக்ஸ்ட்டு
சொல்றே எச்
ம் ஹெச்சு ஹெச்சு ஹெச்சு ஆ ஆ
நீ இருக்குறியே அது கூடோ ஹெச் ல ஆரம்பிக்றதுதா செ வார்த்த தா
அதுல்லா ஓகேதா அது எண்டுல என்ன வத்து அதுதா திர்ப்பி திர்ப்பி அதே வாத்த வத்து
புரீது
ம் இரு நா சொல்ணு ஹாநெஸ்ட்டா ஓகே ஹாநெஸ்ட்டி
பி வய் யார்க்
யார்க் கே கைட்டு கைட்டு
கயிட்டு திரும ஈ ஆ
ஆ பாரு இந்த ஈ ஈயு ஏவு இல்லாததே கெடையாது
எலேசர் ஆர்
அ
எலேசர் இ எலேசர் ஆர்
எலேசர் இல்ல அது எரேசர்
ட்ல இந்து செரி ஆர் சிரிக்காத பல்ல வச்சி ம் ஸ்சி ஸ்சி என்னது எரேசரானா எரேசர் வேணா ஈ ஜி வொய்
ஈ ஜி ஓகே வா எலேசர் இதுக்கப்ற அது பேரு எல் எலேசர்
எரேசர்
எல்லேல் நா முடிவுகண்டே எலேசர் உம்
நாலா அப்டிதா சொல்லி வளந்தே இப்ப இருக்க எலேசர்தா சொல்வே
எரேசர்ஸ் சொல்னு ரப்பர் சொல்லா இல்னா ஈஸி வொய் வொய் வந்து யா என்னா
யச்சு
ஆ
அ
உம்
உம் இரு இரு வர ஒரு நிம்ஷ உம் எச்ச எல்ப்
ஹெல்ப்பா
அமையல்ப்பு
ம் பி பேரட்
பேரட் நரேட்டோ
ஏ பேரட்டுன்ற நரேட்டோன்ற
ஆமா பேரட்டு் ஓ என்னுல சிச்சி அ என்னரு டரேட்டோ
ஆ
ஆமா டி ஓ டி டி ஓ ஆர் ஏ டி அது காஃட்ஸ் காஃட்ஸ்சோட நேம் அது ஒரு மூவியே இருக்கு திரும உனுக்கே தெட்டி
பிய்யா ம்
உம்
உம்
ஊ டேர்ன்னா சீக்ற
பீ பீ பீ பீ பீ பீ பீ இது இது என்னனன என்னது டெரிம் எதோரு வருமே
நதா
ம் ம் டி டி டி டி டி டி டி டி டி டி டி டி டிட் டிப் டிப் டிட் டி டி டி டி டீ
என்ன டி
டீ
குடிக்கிற டீ தானா அதுதா நா ஃபஸ்ட்டே சொல் னனே குடிக்கிற டீனு
எப்போ
இது நீ முன்னாடி சொல்லும் போத நா சொல்லிட்டே நீ டீ டீனு ஏ ஏனா வேற இந்தவாட்டி அ அப்ளிகேஷன்
என் நெகோசியேட்டிவ்
நேகேஸ் நேகோஸ்யேடிவ் இ தா அ அ
நெகோசியேஷன்
என்னு ஹோண்ட் எச் ஓ ஆர் டி
அ சம்மந்தமே இல்லாம பேசாத
ஏ அதுவு ஒரு வேட் இருக்குதான ஹண்டு சேரி ஹான்
நா இன்னா வார்த்து சொன்ன நெகோசியேடிவ்ன நெகோசியேஷன் அப்டி சொன்னா ஐ ஓ என்னுன்னு வர்து
ஆமா என்னதான சொன்ன ஹன்னு
ஹன்னு இல்ல முடிய கூடாது ஸ்டார்டிங் என்ன சொல்லு
அது ஹ எச் ஓ என்ந்தன வரு எச் ஓ ஆர் என் ஆர் என் தான் வரு அதுதான்டி
ஏய் நா சொன்னது என்னு என் ஓ ஆர் டீன்னு சொன்ன
நர்த என் ஓ ஆர் டீ
அ
நீ ஹச்சு ஹச்சுன்ல சொன்ன இத்தனவாட்
அது முன்னாடி அது அதுக்கு முன்னாடி சொன்ன அதுக்கு முன்னாடி இத சொல்ட்டு அதுக்கப்புறோ சொன்ன
அப் அது எப்டி எனக்கு தெரியு சொல்லு
து எச் ஓ ஆர் டி
இப்பயு பட்
ச் என் ஓ ஆர் டி அ என் ஓ ஆர் டி என் ஓ ஆர் டி
ம்
டி
ம் டி டி டி டொமஸ்டிக்
சி
ம்
ம் சீல வந்து கோன்ஃவிகேரேஷன்
கான்ஃபிகிரேஷன்
ஆமா கான்ஃவிகிரேஷன் ஓகே என்னு
ம் ம்
ம் ம்
ம்
சொல்லு